அக்கா அக்கா சொல்லுங்க ஆ கேக்குதுங்க அக்கா நல்லா கேக்
எங்கலே போன திடீர்னு கட்டாயிருச்சி
திடீனு நா தண்ணிய அம்மா தூக்கி வெக்க சொன்னாங்க
செரி செரி
பைப்புல தூக்கி அடிச்சிட்டு கூப்டாங்க தூக்கிட்டு வந்து வெக்கிறதுக்காக சேரின்னு போயி தூக்கிட்டு வந்து வெச்சே
அந்த வேலையாது வீட்ல பாக்குறியே பாவோ அம்மா மா
அக்கா நா எல்லா வேலையுந்தா அக்கா பாக்குறே நாங்க பாவ பட்டவங்க அக்கா
ஓ அப்புடிங்களாங்க
ஆமா
நா தாமரப் பூ கசாயத்த பத்தி சொல்லிட்ருந்த நீ கட் பண்ட்டு ஓட்ட
ஆமா சொல்லுங்க அந்த பூவ பூ எடுத்துட்டு வந்து காய வச்சு சருகாக்கி அப்பற என்ன பண்ணணு
அதா ஆ ஒரு டம்ளரா தண்ணி ஊத்தி அந்த சருக வந்து கசாய போடும்போது ஒரு கைப்பிடி எடுத்தோன்னு வெச்சுக்கவே
ஒரு ஆறு ஏழு பீஸ் இருக்கு அப்டியே தண்ணில வாஷ் பண்ட்டு அதுல த அந்த கொதிக்கிற தண்ணில போட்டு அப்டியே சிம்ல வச்சிற்ணு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்டி அப்டி சாரெல்லா எறங்கி அ நல்லாலா இருக் காது அது ஒரு மாரி லைட்டா தொவற்ப்பு கலந்த மாரி இருக்கு
சரி சரி சரி அப்பறோ அக்கா அத அதோட தண்டையே எடுத்து அந்த அதுக்கு பேர் என்னணு சொல்லி விக்கிறாங்கல்ல
தண்டுல எடுத்து திரி தா எடுப்பாங்க தண்டுலருந்து
தெரிய்ல அது என்ன காய் அது எதோ ஒன்னு விப்பாங்கல்ல நா பாத்துருக்கே பெரிய பெரிய கடைலலா வச்சிருப்பாங்கல ஆ அப்டிதா நெனைக்கிறே அது பேரு கூட எதோ சொல்லி விப்பாங்க ஆமாக்கா அது எதோ ஒரு பேரு எனக்கு ஞாபக வர மாட் காஸ்ட்லி ஆமா இந்த இது மாரியே அந்த இது பாஸ்த் ஆ பாப்கார்ன் மாரி இருக்கு கரெக்ட்டு தா ஆனா அது பேரு நல்ல பேருக்கா எதோ சொல்லுவாங்க
ம்
அது நம்பளுக்குலா தெரியாது நம்ம அது பெருசா யூஸ் பண்ண மாட்டோ இந்த முஸ்லீம்ஸுலா அவ்ங்க நெறையா யூஸ் பண்ணுவாங்க ஆ நானு பாத்திருக்கே அந்த பெரிய பெரிய ட்ரெஸ் எடுக்க போவோ பாருங்க அப்பலா அந்த அது வெச்சிருப்பானுங்க அந்த கேபிள்ல கேபிள்ல
எதுக்கு
இன்நேர என்னாங்கக்கா
ட்ரெஸ் எடுக்க போம்போது அது எதுக்கு டேபிள்ல வெச்சிருப்பாங்க
அப்பதானே சில்ற கா பாக்கி உள்ள காசுக்கு மக்களோட காச தூண்டலா என்ன மாரினா டுக் பசங்கள கூட்டு போனம்னா அத வாங்கணுன் சொல்லுவாங்கல்ல விக்கீறதுக்கு பாக்குறேனா வெலைக்கு சும்மா வேடிக்க பாக்கவா
ஹஹிகக பரவால்லயே ம் ம்
நா பாத்திருக்கே இன்நேர நானு ம் இன்நேர ஏழு மணிக்கு மெட்டி ஒலி பாத்துக்கிட்ருப்பே நானு
மெட்டு ஒலியா எதுல போடுது மெட்டி ஒலி
மெட்டி ஒலி இ யூட்டிப்ல வீரன்னு ஒரு சேனல்ல போட்றாங்க
டெய்லியு போட்றாங்களா
டெய்லியு ஏழு மணிக்கு போடுவாங்க டெய்லியு பாத்துட்ருக்கே ஆர்நூறு எபிசோட் வந்துருச்சு காரெக் டா என்ன என்ன வேல இருந்தாலு எங்க இருந்தாலு சாய்ந்தர ஏழு மணிக்கு யூட்டிப்ல இருப்பே நெட்ட பாத்து யூஸ் பண்ணுவாங்கக்கா
இது ஒன்னு இல்ல
அது ஒரு ஆர்வம் அது தெரில அந்த அந்த சீரியலோட இது வந்து இன்னமும் கொறைல மவுசு கொறைல
அந்த அந்த லோட்டஸ் வெத பேரு மக்கானா தானே
ஆ மாக்கானா கரெக்டு கா கண் புடிச்டிங்க புக்ல சர்ச் பண்ணி பாத்துடிங்களா அ ஆ
இல்ல நா போன்ல பேசிட்டுருக்க மக்கானா மக்கனா ஆ சரி இப்ப மெட்டி ஒலி சீரியல்ல வந்து திருப்பி முன்னாடியே வந்தது கதல்லாம் உனக்கு தெரியுமா தெரியாதா
நா சின்ன பிள்ளையா இருக்கும் போது பாத்த அதுக்கப்றம் கொரோனா டைம்ல போட்டாங்க
ம் ம்
கத எனக்கு தெரியும்னாலும் மேம் நம்ம இப்ப ஒன்னும எவ்ளவு ஒரு எத்தன ஒரு ஆயிரம் எபிசோடு போயிருக்கும் ஆயிரம் எபிசோடுமே ஞாபக வச்சிப்போமா நம்ப
ஆ
இருக்காதுல்ல
இல்ல கிளைமேக்ஸ் தெரிஞ்சா கதைல இன்ட்ரெஸ்ட் இருக்காதே
இல்ல இல்ல இது அக்கா அந்த நாடகத்தோட ஸ்பெஷலிஸ்டே இதா இன்னு அடுத்த வருஷம் போட்ட போட்டாலும் பாக்கலாம் அந்த மாரிதா இது போகும்
அத நானு பாத்துட்டு தா இருக்கே பேஸ்புக்ல வரும் அந்த ரீல்ஸ்
நா என் நீங்க நா சொல்றத கேளுங்க இன்னையில இருந்து இப்ப போய் விகடன் டிவின்னு போட்டு டிங்கன்னா கரெக்ட்டா‌ ஏழு மணிக்கு அப்லோட் பண்ணிருப்பாங்க நீங்க அந்த எபிசோடு பாருங்க அதோடத வெச்சு ந மறுநாள் காலைல அப்லோட் பண்வாங்க காலை ஏழு மணிக்கு சாயந்தரம்
ஓ
எனக்கு நெட்டு தீரும் பாருங்க மத்யானம் கூட சில நேரம் வந்துடும் நூறு சதவீதம்னு அதுக்கப்றம் யூஸ் பண்ணவே மாட்டேன் பத்தரமா வச்சுக்குவேன்
ஆனா ஒரு ஒரு நாளும் சூப்பரா கொண்டு போவாங்க நல்லா இருக்கும் கத நானுமே பாத்துருக்கேன்
இல்ல எனக்கு ஆ சரி அந்த நாடகத்துல யார் ஹீரோ ஹீரோயின் சொல்லுங்க நீங்க பாத்துருக்கீங்கல்ல அது அந்த கதயோட கதாநாயகன் ஆ
கோப்பியும் விஜியுமா
நீ பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான மனிதர் தானே எல்லாருமே அப்டி அப்டிதான் நெனச்சிட்டு இருந்தாங்க
அ
உண்மயான ஏற விட்டுருச்சா
அது எப்டி அவங்களுக்கு வரும் அவங்களுக்கு ரொம்ப இம்பாட்டன்ஸே இருக் காதே அதுலல்லா
இருக்காதுல்ல ஆனா அந்த கேரக்டர் தா அது நேச்சுரலான அது ஸ்டிரிக்டான இல்லாம ஒரு கேரக்டர் சரோவ பாத்தீங்களா அந்த கேரட்டர் பாத்தீங்கன்னா
ம்
ஏ தா வாழ்க்கைய மட்டுதா யோசிப்பாளா தா கூடப்பொரந்தவளப்பத்தி யோசிக்க
அதா அதா அந்த மாதிரி பண்ணிதா லீலாவோட வா கல்யாணோ வந்து செல்வத்தோட நடக்காம பண்ணிடுவா
இப்ப இதா பொயிரு அப்றோ அடுத்து இந்த பவானிக்கு கல்யாணோ வரும்போது கூட நல்ல வசதியானவங்க அதுவு இந்த காரணத்துக்காகதா தட்டி போகு நறைய நேரங்கள்ல சரோவோட வாழ்க்கை மட்டுதா அப்பவு பாப்பாரு
ம் ம் ம்
ஆனா எங்க தணத்துக்கு தலைவிக்கு அதா அந்த கேரக்ட்ருதா எங்க எங்க பேசணுமோ அங்கல்லா பேசாது
அதே மாதிரி போஸ் வந்து நல்லா கேரக்ட்ரு வெடுக்கு வெடுக்குன்னு டக்கு டக்குன்னு எல்லாத்தியு செய்றது ஆனா இது நிதானோ இல்லாம அவ நேச்சுரலா நடிச்சிருப்பா ம்
தனலு வந்
கோபி கேரக்ட்ருல்லா கொஞ்சோ ஆர்ட்டிபிஷியலா தா இருக்கு கோபி கேரக்ட்ருல்லா
கோபி ஆமா ஆமா அது ரொம்ப ரொமாண்டிக்கா இருக்ற மாரி காமிப்பானுங்க இந்த அது எப்பா அது எப்ப
கெடையாது
கிட்டத்தட்ட எத்தனையிலோ அவர் ரொம்ப ஒரு சிறந்த கணவர் சிறந்த கணவர் மாரி காமிச்சு இருந்திருக்காங்க ரொம்ப இதா ஒருவ்வொரு எழுதி வச்சுக்கோங்க மனைவிக்காக எல்லாத்தியு செய்றவர்
அ ஆனா வந்து அ விஜி அழுதுகிட்டே இருக்க அந்த நாடகத்துல இல்லயா
ஆமா அதுக்கப்றோ அவுங்ளுக்கு ஒரு கொழ இப்பதா கொழ
கததா இல்ல லீலாவோத க கத பாத் தியா அதுதா பாவமா இருக்கு அந்த சீரியல்ல
கேரக்ட்ரு இருக்குல்ல ரவீங்குற ஒரு கேரக்டர் அது பாத்திங்களா அந்த கேரக்ட்ர எப்புடிதா புரிஞ்சுக்கிறதுனே நம்மளுக்கே தெரியாது பாவோ லீலா கஷ்ட பட்டுகிட்டு கிடக்கு ஆ அவளு இந்த சைடு போனா இப்டி பேசுவா ஆப்டி போனா அப்டி பேசுவா சரியான சைகோக்காரே காலைல சண்ட போட்
இப்ப இது ரன்னிங்ல பொயிட்டு இருக்றதுல ஏதாது சீரியல் பாக்குறியா
எதிர்நீச்சல் மட்டு பாப்பே அப்பப்ப எல்லாமே நல்லாவா இருக் கு அந்த எதிர் நீச்சலுமே ஆமா அந்த எதிர் நீச்சலுமே முன்னாடி பொயிட்ருந்துச்சுல்ல அதா நல்லா இருந்துச்சு ஃபஸ்ட்ல போட்டாங்கல்ல அவரு இருப்பார்ல அதே மாரி
எமா ஏ
ஏமா ஏய் இந்த இட்லிய யாருமா சுட்டு து நான்தா மாமா அந்த அந்த கல்ல போட்டு ஒடப்பமா அது என்ன மிசினுமா கான்க்ரீட் மிசினு மாமா அத வச்சு தா ஒடைக்கனுமா ஓ இட்லிய
இட்லிய ஆமா அவன்ட்ட நல்லா கேட்டுட்டா அந் அவ இருக்கிற வரைக்குந்தா அந்த சீரியலுமே நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறோ கத எல்லாத்தயுமே மாத்திட்டாங்க ஆமா மைக்
ஏமா ஏய் ஒரு காப்பி கொண்டு வாந்து வை இதோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போது காஃபி குடிக்கிறாருடி இவரு ஆனா ஊனா காபிய கொண்டு வா காபிய கொண்டு வால
அது வரைக்கு கதையுமே நல்லா சுவாரஸ்யமா போயிட்டு இருந்துச்சு ஆள மாத் துனா என்ன இல்லல்ல ஆள மாத்துனா என்ன கதையு மாத்திட்டாங்க எல்லாத்தயுமே மாத்திட்டாங்க இந்த நாடகத்துல
கதைய வந்து அவருக்காக எழுதப்பட்ட கதைகள் அது அதுல கொண்டு போகவே முடியாது மக்களு ஏத்துக்க மாட்டேன்டாங்க ஒரு சில நாடகத்த பாத்துருக் கீங்களா எந்த நாடகலா பீக்ல இருந்துச்சோ அந்த அந்த ஒரு சில கேரக்டர்லா வந்து துரதிருஷ்டவசமா போயிறாங்க பாண்டியன் ஸ்டோருனு ஒரு நாடகோ பாத்திருக்கீங்களா முன்னாடி
ஆமா ஆமா ஆமா ஆ பாத்துருக்கே பாத்துருக்கே ம் ஆமா சித்த சித்ராவா அதா அதா சித் த்ரா தெரியு அவ கதையெல்லா ட்ரெ சரியான ட்ராஜ்டியாவுல போய்ருச்சு பாவோ
ட்ராஜ்ஜிட்டியா அதே பர்சனல விடு இந்த அந்த நாடகத்த பொறுத்த வரையு ஏ அவுங்க வெச்சு அப்டி ஓடுச்சுக்கா ஒண்ணுமே இருக்காது சும்மா அப்டி நின்னு தே கதிரு அந்த முல்லையு பேசுற சீன்தா அது அவ்ளோ ரொமான்ஸ் காம்ச்சிரு ப்பாங்க அவ்ளோ ஒரு இதா இருக்கு அது
ஆமா ஆமா நானுமே எனக்குமே அப்போ அவுங்கள ரொம்ப புடிச்சிருந்தது ரொம்ப விரும்பி பாப்பே
க்காரா அவுங்க வந்துக்கா ரொம்ப நல்ல பீக்ல இருந்தாங்க செம கேரக்டரு கரெக்ட்டா சொல்லுவாங்கல்ல அந்த கெரியர்ல உச்சத்துல இருந்த டைம் தா இவரு செரி அவுங்களு
ஆமா ஆமா அதுல கதிருமே நல்லா நடிச்சிருப்பா இல்ல கதிர் கேரக்டர்ல உள்ளவுமே நல்லா நடிச்சிருப்பாங்க
ருக்கறதுல வேற எந்த நாடகத்திலியு இல்ல போல
ம் ம் ம்
ரொம்ப அதுல அவனோட காஸ்டியூம் பாத்திருக்கீங்களா கதிர் காஸ்டியூமு
மா ஆமா ஒரு பனியன் ஒரு க லுங்கி கி ஒரு சா சாதாரண சட்ட ஆமா
முடிஞ்சுச்சு அவ சொல்லுவா அந்த அதெல்லா வெச்சு கொழப்பி உட்டு போய்ருவே பாத்துக்கோங்க
ஒன்னுமே இல்ல இப்பவு போட்றாங்க அந்த அளவுக்கெல்லா அது எல்லா கதையே இல்ல ஒன்னுமே இல்லாத மாத திரி இருக்குது
அந்த அந்த அந்த பாண்டியன் ஸ்டோர் அவ எறந்ததுக்கப்பு வந்தக்கப்புறோ கண்டனியூ பண்ணும்போது கூட மக்கள் வந்து விரும்பி பாக்கல
ஆ சேரி சேரி சேரி இந்த ஒரு நிமிஷம் இரு எனக்கு ஒரு கால் வருது இந்த கூப்புட்றே இரு
ஆ பேசிட்டு வாங்க பேசிப்புடு